ஹலோ ஆஹ் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்க சாப்ட்டாச்சா
உம் சாப்பிட்ட ஏதோ கம்மங்கூழ் குடிச்ச பாப்பா ஸ்கூல்லந்து கூப்ட்டு வரும்போது கம்மங்கூ குடுச்ச அதுவே போது அப்டினு ஆயிச்சா அப்டியே வந்தெல்லா படுத்தாச்சு டயட் எல்லா இல்லீங்பா பசீக் இது பயங்கரமா கிரில்லு கண்டதெல்லா சாப்பிடணுனுட்டு இருக்கு இவருதா செரி இப்ப வேணா நைட் வாங்கிக்கலா இந் வெய்யில ஆஹ் ஆஹ் அப்டி அப்டி பிளான் பண்ணியாச்சு அவளுக்கு சிநேக்ஸ்தா குடுத் வி ட்ட அவளு கம்பங்கூல் குடிச்சா ஒரு டைம்லர் டியே நானு ஒரு டம்ளர் குடிச்ச ஆஹ் அவ்ளதா ம் சின்னவளுக்கு எட்டு மாசோ ஆச்சுக்கா எட்டு தொடங்கிருக்கு
க்க ஆரம்பிச்சுடியா
அடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே குடுத்துட்டு இருக்க என்ன சொல்றது ஓ கூல் மாரியு குடுக்கற எனக் என்னோட ஃபீடீங்கா எனக்கு அவளுக்கு அந்த ஃபார்முலா மில்க் இப்ப பழக்கினதுலந்து அவ என்கிட்ட குடிக்கிறதே இல்லக்கா
குடிக்கவே இல்லையா
ஆமா அவ அது நல்லா டேஸ்ட் பாத்துட்டா போலது ஃபார்முலா பாலு. அதனால எங்கிட்ட சுத்தமா குடிக்கிறதே இல்ல. அதுன்னா ஒரு டப்பா ஃபுல்லா காலி பண்றா. ஒரு இது பால்புட்டி ஊத்தி குடுத்தனா ஓ அட்ட டைம்ல குடிச்சு முடிக்கிறா ஆனா என்கிட்டனா குடிக்கவே மாட்டேங்கிறா
ஒரு நிமிஷம் இரு
ஹலோ ஹலோ ஹலோ அ என்ன ஆச்சு ஒரே நாய்ஸ் இது என்ன பின்னாடி வருதா நாய்ஸ்ஸு
அது ரோட்ல வண்டி போகுது இங்க எங்க மாமியார் கதவ சாத்தும்மா அப்டீன்ட்டாங்க
ஏன்
மெயின் ரோட்டு மேலயே வீடா
ஆஹ் ஆமா
இருக்காதா காம்பௌண்ட் மாரி அதான்
ரோடு அஹ் அப்டியே இது சந்தா சந்து மாரி போகும் சந்துல ஃபர்ஸ்ட்டு வீடு நம்ம வீடு
ஓஹ் அதுனால ரோடோட சவுண்ட்லாம் கேக்கும்
ஆமா ஆமா போய்க்கதவு சாத்திட்டு வன்டனா
ஆஹ்
காத்து பயங்கரமா அடிக்குது இங்க
அப்படியா ஃபான் சவுண்டுனு நெனச்சே நானு
எரியான காத்து இன்னி ஆடி மாசமே வர் இல்ல காத்து பயங்கரமா அப்டியே சு சொழட்டிட்டு அடிக்குது
மரம் செடி எல்லாம் அங்க நெறைய இருக்கும் போல உங்க ஏரியால
உம் இங்க எல்லாமே வந்தாலுமே ஜாஸ்தியா இருக்கும் பனி வந்தாலும் ஜாஸ்தியா இருக்கும் வெயில் வந்தாலும் ஜாஸ்தியா இருக்கும் மழ வந்தாலும் ஜாஸ் தியா இருக்கும் காத்து எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும்
ம் அப்புடிதான் இருக்கு பரவால்ல கிராமோ ப்ச் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இங்க இருக்கிறதுனாலும்
பழகீட்ட நீயு உம் நீயு பழகிட்ட அந்த இதுக்கு அடாப் டாய்டீங்க
என்ன பண்ண முடியு
இங்க இப்படியே இருந்துட்டு
இருக்கிறபோ அங்க வரும்போது அதுக்கு அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதா அதுக்கு அப்படியே மாறிக்க வேண்டியதா
உம் ஐயோ எங்களால அப்படி போய் இருக்கவே முடியாதுங் வாரத்துல ஒருக்கா அப்படி சுத்திட்டு அடி வெளிய போயிட்டு மாலு தேட்டர்ன்னு போயிட்டு சுத்திட்டு எனக்கு எப்படிலா வந்திருக்கவே முடியாது ஐயோ
இங்க ஹாஸ்பிட்டலே இல்ல இங்க எங்க போய் மாலுக்கு போறது மால் இல்ல பார்க் இல்ல எதுவுமே இல்ல
கூட இல்லையாக்கா
ஹாஸ்பிட்டலுக்கு நாலு மூணு கிலோமீட்டரு போணு
ஹ்உம்
நிலைய இருக்கு
உம்
ஆனா காலையில கொஞ்ச நேரம் தெறந்து வெச்சுருப்பாங்க போல அவ்ளோதா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லா அதுக்கெல்லாமே வந்து இங்கிருந்து இப்போ நம்ம வீட்டிலருந்து கொஞ்ச தோல அந்த பஸ் ஸ்டாண்ட் போறோம்ல அந்த அளவுக்கு போணு பஸ் ஸ்டாண்ட்னா மெயின் பஸ் ஸ்டாண்டு இல்ல
ஆஹ் ஆமா
அவ்ளவு தோல போனு மூணு கிலோமீடரு நாலு கிலோமீட்டரு வரும்
அய்யோ எமர்ஜென்சினா ரிஸ்க்தான் இல்ல
க்குதா என் என்னோட மாசமா இருக்கும் போதே நானு டெய்லியுமே ஒரு மூணா மூணு கிலோமீட்டரு போய் போய் போய் தான் டெய்லி இல்ல மந்த்லி செக்கப் போவோ சேரமதா ஆ
மனு எழுதி போடலால ஏதோ
அடாப்ட் ஆயிக்க வேண்டியதூதா அது ஒன்னு பிரச்சன இல்ல வண்டியைதா வச்சிருக்காங்கள சர்ருனு அஞ்சு நிமிஷட்டு குப்டு போயிறுவாங்க ஆஹ் ஆஹ் அதனால பிரச்ன இல்லா அதுவு பஸ் டைமுக்குதா ஆட்டோலா இல்ல ஆமா அந்த மாரி டிரான்ஸ்போர்ட் கொஞ்ச கம்மிதா
ஒரு நாள் வரேன் உங்க ஊருக்கு
வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போ
திருவிழா அந்த மாதிரிலாம் வெப்பாங்களா அந்த டைம்ல கூப்பிடு வரன்
உம் அது எங்க எப் நேத்து கூட திருவிலா படம் போட்டாங்க
ம்ஹும்
அந்த ரோட்ல ஸ்கிரீன் கட்டி படம் போடுவாங்கல டென்ட்டு கொட்டா மாரி ம் படம் போட்டாங்க ஜெயிலர் படம் போட்டாங்க நைட் பத்து மணிக்கு அததேன் இவர்ட்ட சொல்லிட்ருந்தேன் இனி வளராம இனி வள செமயாருக்கு உங்க ஊரு யூட்டு யூட்யூப் இருக்கு அது இருக்கு இது இருக்கு ரோட்ல உக்காந்து படம் பாத்துட்ருக்காங்க அப்டின்னு சொல்லட்டு இதெல்லா ஒரு தனி கீழ உங்களுக்கா அப்
அப்டிம்பாரா எனக்கும் அதெல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்
அதா வா போய் பாக்கலா அப்டின்னு சொல்லி போய் அஞ்சு நிம்ஷோ போய் நின்னு பாத்தோம் அப்ப நீங்களே போய் பாருங்க அப்டின்ட்டு வந்ட்ட
உக் உம் எப்புடி எப்புடி இருக்கறாங்க எங்க்கா
ஆமா இங்கெல்லா அப்டிதா நானே வந்து வீட்டுக்குள்ளயே தா இருக்கேன் இப்பதா அப்பப்ப வெளிய போறே இல்லாட்டினா நானு கல்யாணோ பண்ண புதுசுலலா வீட்டுக்குள்ளதா இருப்பேன்
ம் ம்
போமாட்டேன் இப்பதா அப்டியே கொஞ்சோ கொஞ்ச கொஞ்ச கொஞ்சோ பங்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு வெளிய போறது ம்
பரவால்ல அப்டியு இருந்தாச்சு இப்டியு இருந்தாச்சு
ஆமா ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே கிராமமு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு சிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஆனா இது அணியாயத்துக்கு உள்ள கிராமோ வளரவே வளராது இந்த கிராமம்லா
ஹா ஹா ஹா ஹா ம் இல்ல இல்ல வரும் ம் இதோ
வாய்ப்பில்ல ராஜா
ஓகே
அப்பறோ
இது ஸ்கூலுக்கு நானு கேட்டே இது மாரி கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்கு தனியார் பள்ளிகளுக்குலா ஆ ஃபீஸ்தா அது எல்லாருக்கு தெரியு தானே இந்த இஷ்யூ இந்த மாரி கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் போட்லயே எழுதி போடணு இவ்ளோ ஃபீஸ் வாங்கறோ அப்டிங்கிற மாரி பகிரங்கமா எல்லாமே நோட்டீஸ் போட்ல எங்க வெக்கணு அப்டின் சொல்லி அது ஒ ஒனக்கு அப்டிதான ஒனக்கு நியூஸ் வந்துச்சு தெரியுல்ல
ஆ தெரியு எனக்கு தெரியு நேத்து தா நா பாத்தே
யா நானே இன்னக்கி போய் கேக்குற அந்த மிஸ்கிட்டா இந்த மாரி எஹ் அ கவுர்மெண்டே இந்த மார் அனோன்ஸ் பண்ணிர்க்காங்கல்ல மேம் தனியார் பள்ளியிலெல்லா ஃபீஸ் ரெடியூஸ் பண்றாங்க அப்டின் ஃபிக்ஸட் ப்ரைஸ் மாரி வெக்கறாங்க அப்டின் சொல்லி சொன் சொல்லிருந்தாங்கல்லைங்களா நீங்க என்ன ஐடியாவ்ல இருக்கீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கறீங்க அப்டின் கேட்டதுக்கு அப்டியெல்லா எதுவு இல்லைங்களே அப்டியெல்லா எதுவ் தெரியாது எங்களுக்கு அப்டிங்கறாங்க
உ, நியூஸ்
மேம் நியூஸ்லயே வந்துட்ருக்குங் மேம் அப்டின்னே இல்ல அப்டியெல்லா எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷ் னு வர்ல அப்டின்ட்டு ஒரு மார் மூஞ்சி வெச்ட்டு எனக் இதெல்லாந்தாங் எனக் புடிக்கல இல்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ருக்கோ இல்ல எங்களுக்கு எந்த இது வர் இல்ல சர்க்குலர் வர்ல அப்டி சொன்னா பரவால்ல கேட்டதுக்கே மூஞ்சி ஒரு மாரி வெ ச்சுகிட்டு ஆன்சர் பண்றாங்க அப்டி கேட்டதுக்கே
அதெல்லா நீ கேக்கலா எதுக்குங்க நீங்க ஸ் ரெஸ்பான்ஸ் செரியா பண்ண மாட்டிக்கிறீங்க நா வந்து ரெண் கேக்கலாண்டி நீ வந்து ரெண் நாள்லயே எனக்கு வந்து செரியா ரெஸ்பான்ஸ் இல்ல
ஆமா சும்மாவா காஸ் குடுக்கறோ இல்ல நேத்து இந்த நீயா நானா நிகழ்ச்சில இதேதா டாப்பிக்கு நீ பாத்தியா நீயி எப்புடியா அது சூப்பரா போச்சுக்கா அ ஃபுல்லா அந்த கோபிநாத் ஃபுல்லா அந்த
எங்க ஏ புள்ள டோரா புஜ்ஜி அதே மோட்டு பட்லுவே பாத்துட்டு ஒக்காந்ட்ருந்த்யா
அது அப்டியே எனக்கே அப்டியே உணர்ச்சி வசம் பொங்கி மிஸ்சு அதனாலதா நானு அந்த டி வி போட் அ இன்மே டெய்லி கொழந்தைங்க என்ன பண்ணிட்ருக்காங்கன்னாது ஃபோட்டோ எடுத்து ஒரு வீடியோ மாரி கேப்சர் பண்ணி அனுப்புங்கங்கறே அதுவ் பண்ண மாட்டாங்களாமா ஃப்ரைடே ஃப்ரைடே நாங்க ஆக்டிவிட்டீஸ் வெப்போ அத வேணா உங்கு ஃபோட்டோ எடு அனுப்புறோ அப்டின் டெய்லியெல்லா அனுப்ப மாட்டோ அப்டிங்கறாங்க அட்லீஸ் சி சி டி வி அ அ அ ஆக்சஸ்ஸாவ்து
நீ சொல்ல சொல்ல பரவாலடி இந்த ஸ்கூலு எவ்ளவோ பரவாலடி கிராமமா இருந்தாலு அவ்ளோ ஒரு டிசிப்ளீனா இருக்கு பரவால்ல நல்லா இருக்கு புதங்கெழம புதங்கெழம ஆக்டிவிட்டிஸ் வெப்பாங்க வீடியோ எடுத்து போடுவாங்க அப்பறம் எடயில ஏதாவது அக்டிவ் போடுவாங்க
ஃப்ரைடே மட்டு தான் இவுங்க பண்ணுவாங்களாமா
அதுனால பரவால்ல பிரச்சன இல்ல அப்பப்ப ஃபோன் பண்ணி வீக்லி ஒ டென் டேஸ் ஒன்ஸ் ஆமா அதெலாம் சொல்லுவாங்க கரெக்டு ஆ ஆமா அதெல்லாம் இங்கயும் சொல்லாங்க ஹல்த்தி ஸ்னாக் ஸ்நாக்ஸ் குடுத்து விடுங்க அப்டினு சொல்லுவாங்க
ம்
அப்பறம் டென் டேஸ்கு ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ்கு ஒன்ஸ் கிளாஸ் மிஸ்ஸே போன் பண்ணி ஆதிலா எப்டி பரவாயில்லங்களா இப்ப எப்டி ஏதாவது சொல்றாலா ஸ்கூல்ல நடந்தத சொல்றலா எப்டி இருக்கு ஒண்டு போய் உட்டதுலருந்து இப்ப வரைக்கு எப்டி இருக்குனு பீட்பேக்லாம் கேக்குறாங்க
என்னவோ ஓர் இதும் இல்ல கா
பாக்கலா கேக்குறாங்கலானு தெரியு ஒன் மந்துல உனக்கு தெரியும் பாரு
உ அதான் ப்ரைடேல இருந்து ஹோம் ஒர்க் குடுத்துருவாங்களாமா புதங்கிழமயிலருந்து புல் டே ஃரைடேலந்து ஹோம் ஒர்க் ஆமா நான் வேற அவங்க கேட்ட பயோடேட்டால நான் ஹவுஸ் வைப்னு சொல்லி போட்டு குடுத்துட்டேன் ஒர்க் ப ஒர்க் போறேன் அப்டினு அதாவது ஃபீஸ் அத இதயும் புடுங் என்னமோ அப்டின்ட்டு ஹவுஸ்ப் போட்டு குடுத்தேன் நம்ம நார்மலா போடுவோம் இந்த மாதிரி நான் ஐடி ஜாப் அப்டின்னு போடுவோம் உடனே இவங்க ஏதோ பெருசா நெனைச்சிட்டு நமக்கிட்டருந்து கறக்கபப்பாங்க அப்டினு நானு வீட்ல தான் இருக்கே எ ஹ்ஸ்பண்ட் ரெண்டுலட் ரெண்டு லட்சம் தான் வருஷத்துகே சம்பளம் வாங்குறாரு பாவப்பட்ட குடும்பம் அப்டிங்கிற மாரி போட்டு குடுத்துட்டே சேரி இந்த பொம்பள வீட்டுலதா இருக்குனு சொல்லிட்டு
எப்டி இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கு ஒரேதான் ஒரே மாரிதான் குடுப்பாங்க தனியா தனியா அப்டில்லாம் குடுக்க மாட்டாங்க
இல்லகா இவங்க அப்டிதான் குடுக்குறாங்க சொன்னாங்க என்னன்னா இவங்கலாம் ரெகுலரா எங்களுக்கு பாரேண்டிங் அ இருகுறவங்க சொ நா என்ன டாஸ்க் கொடுத்தாலும் அவங்க சலிக்காம பெரிய பெரிய டாஸ்க்மெ இவங்களுக்கு தா ன்ஸ் அஸ்சைன் பண்ணுவே அவங்க கம்ப்ளீட் பண்ணிதருவாங்க இதே வேலைக்கு போறவங்கா தகுந்தமா கொடுப்பாங்க போல அத
பாவி அப் உம் அதுக்கப்பறம் எடயில சொல்லி டாஸ்க் நிறையா இருந்துச்சுனா நா ஒர்க் ஜாய்ன் பண்ணிருக்கேனு சொல்லு அப்ப நா மேட்டர்நிட்டி லீவல இரு அப்படிங்க மாதிரி எதான சொல்லு
சோ ஏய் ஒரு நிமிஷ இரு எனக்கு செகண்ட் கால் வருத
ஆ செரி நீ பாரு பாரு